வணக்கம் ஆஹ எப்படி இருக்க கங்கங்கா
நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ம்
இங்க இப்பதைக்கு மழங்க அங்க எப்படி இருக்கு க்குங்க
இங்க வானம் கொஞ்சம் மூடிட்டு தாங்க இருக்க ஆனா மழை இல்ல
ரொம்ப நிறய இல்லைங்க ஆன அப்படியேலேசத் தூறல் மட்டு அப்டியே இருக்குங்க
அப்ப நல்லா இருக்கும்ல
ஆமாங்க ஆமாங்க அக்கோவ் கொஞ்ச நல்ல ஜில்லு காத்து ஆ ஜன்னல் தொறந்துருவோங்க
ஆமாங்க எனக்கு அந்த மாரி டைம்ல நானும் ஜன்னலலா தெறந்துட்டு ஜில்லன்னு காத்த அனுபவிப்பாங்க என்ன ஒண்ணுன்னா எனக்கு ஆஸ் த்தமா இருக்கு ஆ அதனால கொஞ்சம் அந்த ஜில் காத்து பட்டாலும் அதிகமாயிடு ஆனாலு ஆச இருக்குங்க
ம் ம் ம்
சொல்லுங்க
ஆமாங்க உங்களுக்கு அந்த ஜ ரொம்ப ஜில்லுன்ற கிளைமேட் ஒத்துக்காதுங்களா
இல்ல ஒத்துக்காதுங்க நம்ப விடிகாலைல எழும்போது கதவு தெறந்தா அந்த ஜில் காத்து வேணுன்னு ஆச ஆனா காத்தும் வேணும் காத்து இல்லாம இருக்கவும் முடியாது ஆனா ரொம்ப ஜில் காத்து வந்ததுனா கண்டினியூவா ஒரு நூறு முறையாவது தும்புற மாரி ஆ அது என்ன சொல்லுவாங்க டஸ்ட் அலர்ஜியா அந்த மாரியும் சொல்லுவாங்க அந்த மாரி இருக்கு இருக்கிறவங்களுக்கு காலையில ஏன்சி கதவு தொறந்த உடனே ஒரு நூறு முறை தும்மிடுவாங்க அது அந்த டைம்ல ஒரு மாரி மண்டைல எப்டி நடு மூக்கு மேல சொல்வாங்களே அது ஒரு மாரி எரிச்சல் அடஞ்சு ரொம்ப கஷ் கஷ்டமாயிடு அக்கா ஆஸ்துமா வர ஆரம்பிச்சிரு உடனே மூச்சு ச்சு உட முடியாம
ஆ ஆ
இங்க நல்ல செம காத்து வருதுங்க நீங்க அங்க மழை வருது க்கு சொன்னனே இந்த பக்கம் அடிச்சுட்டு வந்துடுச்சு போல
ஹஹம்
அ
ம் ம் ம் அங்க உங்களுக்கு ஏலக் கத்திரி இருக்கிறதுனால நல்ல அ மா க அந்த மாரி ஏதாச்சு ஹ மலப்ப மலப்பகுதி பக்கத்துல இருக்கிறதுனால ஏதாச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களாங்க
ஆஹ் அப்டி எல்லாம இல்லைங்க ஆனா நார்மலா எல்லா எடத்துலயு இருக்கிற மாரிதா காத்து மட்டும் பயங்கரமா அடிக்கு இப்போ இப்போ வருது பாருங்க மழை வர்ற மாரியேதா இருக்கு ஆஹ் ரொம்ப எல்லாம் மேகமூட்ட திரள புல்லா இதா இருக்கு ஆனா நல்லா இருக்குங்க
சரிங்க உங்க வீட்டுல இருந்து அந்த ஏலகிரி மல தெரியுங்களாங்க
பஸ்சு போது பாருங்க லைட் வெளிச்சோ அந்த ஜிக்ஜாக் ரோடு அதெல்லா இப்ப நா என் வீடு மாடியில ஃபஸ்ட் ரோட்டல தான் இருக்கு அது அங்க இருந்து நல்லா தெரியும்
நல்ல விஷயங்க பாக்கவே கொஞ்ச நல்லா இருக்குல நைட் டைம்ல பாக்குறதுக்கு
ஆமாங்க
ம் அங் ஆமாங்க ஆமாங்க நா ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்ப அந்த மலைப்பகுதியில ஏதோ ஒரு காட்டுத் தீ வந்ததுனால நம்ம தூர வீடல இருந்து பார்க்கறப்ப அந்த நெருப்பு இது அவ்வளோ இதா தெரியுங்க
இங்க என்ன ஆகும்னா எங்களுக்கு அந்த காட்டுத்தீ பரவி நின்றும் பாருங்க அணைஞ்ச பிறகு அங்க இருந்து அந்த காத்துக்கு பொக அந்த பேர் என்னது சாம்பல் அது பரவி வீடெல்லாம் வந்துருங்க
ஐயோ
அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டங்க வீடு இல்லைன்னா மாடில மொட்ட மாடில கொஞ்சம் வீட்டுக்குள்ள
அது எப்டிங்க பாருங்களே அந்த ஒரு இயற்கையோட இத அது எவ்ளோ தூரத்தில இருக்கு அங்க இருந்து அந்த காத்துக்கு எல்லா அவ்ளோ வருதுங்க
ஆமாங்க நீங்க மொட்டை மாடியில போய் பாத்தா டெய்லியும் பெருக்கணும் அந்த டைம்ல மட்டும் அதே நேரத்துல மழையு சேந்து வந்துச்சுன்னா கருப் அப்ப ஆயிடும் அந்த சாம்பளோட தண்ணி கலந்து
உண்மதாங்க அது எப்படிங்க அப்ப ஏலகிரியில இருக்கிறவங்களு க்கும் அந்த தூசி போகுமாங்க நெறைய போகுமாங்க
எனக்கு என்னமோ அது இப்படி சைடா மட்டம்தான் இருக்கு இல்லையா அதாவது அது ட்ரையாங்கிள்ஸ் இது இந்த ஷேப் ட்ரயாங்கல் ஷேப்ல இருக்கும்போது இக்காத்தடிச்சு இப்டி கீழதான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் மேல போகாது அதனாலதா அது கீழ அடிவாரத்துல அதாவது எங்க வீட்டாண்டா இருந்து பதிமூணு கிலோ மீட்டர் இருக்குங்க மலை மேல ஏறதுக்கே
ஆஹ ஆஹ ஆஹ
டோலர் பெட்டு தாண்டி கொஞ்சம் கோடியிரு
தெரியுங்க கோழி பொன்னர்லயேதான் எங்களுக்கு மலை மேலதான் வருது அப்டின்னு இருக்கும் போது இங்கட்டு பொன்னரிக்கு அங்கந்து மேல புரியுதுங்க காத்துனால இந்த பக்கம் அடிச்சிட்டு வருதுன்னு நான் நெனக்கிறேன் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக் தாங்க ஏன்னா சரிவு இல்லைங்களா சரிவை நோக்கி இந்த சைடு தான் வரும் மேல் நோக்கி போறது கஷ் ஜோங்க
ஆமாங்க
ம்
நீங்க அப்புறம் கேட்டீங்களைய ஆ என்னமோ ஏதோ உன்னு கேட்டீங்க ஞாபகம் இல்ல
சொல்லுங்கங்க
ஏதோ ஒன்று பேச வந்தீங்க முன்ன அது டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு
ஆமாங்க பொன்னேரி கிட்ட இருக்கு இல்லலைங்களா கோடியூரு அப்புறம் பொன்னேரி
ம் ம்
இப்ப இந்த தடம் வந்தப்ப நல்லா இன்னும் பெரிய சுற்றுலா மாரி நல்லா பண்ணிட்டாங்கங்க
ஆமா இப்போ நெறைய கேம்ஸ் டீம் பார்க் அதெல்லாம் இன்னும் நெறைய இடம் பெருசயிட்டே இருக்கு இருக்குப்பா
பார்க்க கேடை விழாக்கு வந்தது இல்லங்க
ட்ரை பண்ணுங்க ஆனா இந்த வருஷ ஜும்மோ அது நடக்கல எப்பயுமே மே மாசம் நடக்கும் வருஷ வருஷ மே மாசத்துல கொடை விழா நடக்கும் பார் இருப்பங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கும் சனி ஞாயிறலதான் வைப்பாங்க ரெண்டு நாளும் செம்மையா இருக்குங்க அதாவது டான்ஸ்
டான்ஸ் ஷோஎல்லாமே ஒரு இத்து இருப்பாங்க ஷு ம் ஆனா பயங்கர கூட்டம் இருக்கும் மேல ஏறி இறங்கும் போதுதான் ட்ராபிக் அதிகமா இருக்கும் ஷும் நா ஏற போடுமா நேரம்
ரெண்டு மணி நேரம் மூனு மணி நேர
ஆமாங்க ஆமாங்க உண்மங்க ஆனா நீங்க வந்து பாருங்க உம் சரிங்க சரிங்க நான் வந்து ஏன்னா நாங்க இங்கய இருக்கிறவங்க போமாட்டோங்க ஆஹ் நீங்க அப்புறம் கூட போய் பாப்பீங்க இல்லலைங்களா ஃப்ரீயாயிட்டு
ஆ போயிருக்கோம் அதாவது ஒரு முறை போய் பாத்துட்டோம்னா திருப்பியும் ஆத சரி நம்ம இப்ப பாத்துட் எங்களுக்கு இப்ப தெரியும் அந்த இடத்துல ட்ராஃபிக் அதிகமா இருக்கு அதனால இந்த டைம்ல போ முடியாது அப்டின்ட்டேனே ஆனா நாங்க சும்மா இப் இப்போ இப்ப நைட்ல நானும் எங்க வீட்டுக்காரு பசங்கல்லாம் போர் அடி இதெல்லாம் தெளிவா கார்ல அப்டியே சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்டின்னு மல மேல வரைக்கும் ஏறி அந்த பக்கம் இத்தன ஊர் நிலாஊர்லாம் தாண்டி கார்லயே ஒரு ரவுண்ட் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல இறங்கிடுவோங்க கீழயே
நல்ல விஷயோங்க அப்டிதான் வந்து என்ன சொல்றது ஒரு மாரியா இருக்குனால கூட ஒரு வெளியே ரவுண்டு் போயிட்டு வந்தா நம்ம மனசும் உடம்பு கொஞ்சம் புத்துணர்ச்சி அடையும்
ஆமா
ஆஹா
நாங்க அந்த மாரி அதிகமா போவோங்க
நாங்ளுங்க
இந்த விசேஷம் டைம்ல மட்டு்தான் இவரு கூட்டிட்டு போக மாட்டாரு இல்ல அங்க ட்ராஃபிக் பாப்போம் கோயில்ல கூட்டமா இருந்தா கூட்டியிட்டு போமாட்டாரு ஆனா எதுவுமே இல்லாது இல்ல வெறும் காக்கா இது காமிக்கிறாங்க அந்த மாரி கூட்டிட்டு பேய் சும்மாரோட காமிச்சுட்டுவா இந்த பாருங்க அதுல மட்டும் கரெக்ட்டா செய்வாருங்க
உம் ம் ஆனா இந்த ஒரு கூட்டோம் விழா அப்ப போனாதான் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் நல்லா ஒரு கண்ணுல்லா காட்சினு சொல்லுவோம் இல்லங்களா
கண்டிப்பா
அந்த மாரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க
அந்த மாரி நேரத்துல இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார்னா நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்கள கூட்டிட்டு போயிடுவேங்க
உம் நல்லதுங்க நல்ல விஷயங்க ஆமாங்க உண்மங்க
‌ம்ம்
ஏன்னா இதெல்லா ஒரு வாய்ப்பு தாங்க
ஆமா
ம் எல்லாமே ஒரு அழகிய தருணங்கள்
நாங்க எப்பயுமே டூர் போம்போது கூட தனியா ஃபேமிலியோடனா ரொம்ப ரேர் தாங்க போறது போவோம் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது லாங் டூர் போயிட்டு வருரவோனே மத்த நேரத்துல ஃப்ரெண்ட்சுங் கூட சேர்ந்து போவோங்க கொஞ்சம் அதிகமா
சந்தோஷங்க சந்தோஷங்க நல்ல விஷியோங்க
ஓ ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பசங்க எல்லாம் பசங்க எல்லாம் ஒரு டீம் சேர்ந்துருவாங்க நாங்க பெரியவங்கல்லாம் ஒரு பக்கம் ஒரு டீம் சேர்ந்துருவோம் அது எங்களுக்கு ஜாலியா இருக்கோங்க
உண்மையாலுமே நல்ல விஷியோங்க ஏன்னா நாம மட்டும் போறது நம்மளுக்கு சில சமயம் போர் அடிக்கும் இல்லைங்களா
ஆமா
இப்போ இத்தினி பேர் கூட போறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும் அண்ணாக்கும் ஜாலியா இருக்கு க்கு உங்களுக்கும் ஜாலியா இருக்கும் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க
ஆமாங்க
அது ஒரு அது ஒரு தனி இதுதாங்க
அதே எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க காலேஜ் படிக்கும்போது இருந்து இப்போ வரைக்கும் கனெக்ஷன்ல இருக்கும் நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக சேர்ந்து போய் தான் நாங்கள் அந்த டூர் எல்லாம் போவோ
ஆமாமா இது ஒகே ஹ இது ஒரு நல்ல விஷியோ தானேங்க இப்ப நாம்ப பேசிக்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த ஃபேமிலியோட இவங்களும் அவங்களும் மிங்கிள் ஆகிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா
ஆமாங்க
ஆமாங்க
குழந்தைங்கெல்லாம் இப்ப பிரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க
சந்தோஷங்க சந்தோஷங்க அவ்வளவுதாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அழகிய தருணங்கள்ல வந்து இதுதாங்க ஒரு அழகிய தருணம் இதோட வேற என்னங்க
ஆமாங்க நீங்க அந்த மாதிரி போயிருக்கீங்ளா
நாங்கள் வந்து ஃபேமிலியோட போனதிலங்க ஃபேமிலியோட ஒரு ஒரே ஒரு தடவ வந்து எங்க ஃப்ரெண்டு அவங்க இங்க வந்தாங்கங்க நாங்கள் ஒரு பைக் அவங்கள ஒரு பைக் ஊட்டி போயி வந்தோங்க அதாவது எங்களுக்கு கல்யாணான புதுசுலங்க பைக்லலே வா பைக்ல எங்களுக்கு ஏலகிரி மாரி எங்களுக்கு ஊட்ட கிட்டங்க ஆமா ஆமா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சொல்றீங்கநாங்க ஆமாங்க நாங்க நேத்து பண்ணிட்டு அப்டியே போயிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க அங்க ஊட்டி கோடை திருவிழாக்கு போயிருக்கோங்க
ஆஹ
ஹ அப்பட்டு டு நினைச்சா போயிடுவோங்க டூ வீலர் எடுத்துட்டு
பின்னா நடத்
ஆமா ஆமாங்க ஆமா ஆமாங்க போய் பார்த்தோம் ரொம்ப உண்மையாலுமே அருமையா இருந்துச்சுங்க
சரி சரிங்க அடுத்த காலல நானும் உங்களுக்கு அந்த ஊட்டியில நடந்து வி சீத்த பத்தி எல்லாம் நா கே க்கறேன் ஊட்டிக்கு போனத பத்தி சரிங்களா நன்றிங்க இந்த கால எடுத்து பேசனதுக்கு சரிங்க வச்சு என் டும்